நான் ஒரு முன்னணி உணவு மற்று தின்பண்டங்கள் நிறுவனத்தோட மனித வள பிரிவுல இருந்து பேசுற மௌனீஸ்வரன் கிட்ட பேச முடியுமா சொல்லுங்க சார் நான்தா மௌனீஸ்வரன் பேசுற வணக்கம் மௌனீஸ்வரன் உங்களுடைய சுய விவர குறிப்ப பாத்தே நாமக்கல் டி என் சி திரையரங்கோ கே சினி
பிளிக்ஸ் விருந்தினர் உறவு நிர்வாகியா வேல செஞ்சதா குறிப்பிட்ருக்கீங்க இப்போ எங்களோட பெரிய உணவு வகை கிளையில வாடிக்கையாளர் சேவை மை ய விருந்தினர்கள் கவனிப்பதற்கான ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு
அத பத்தி உங்ககிட்ட நா கொஞ்சோ பேசணு கண்டிப்பா பேசலாம் சார் சொல்லுங்க நீங்க அந்த திரையரங்கத்துல வேலை பார்த்தப்போ உங்களோட அன்றாட பொறுப்புகள் என்னென்னவா இருந்தது சார்
அந்த படத்துக்கு வர பொதுமக்கள்ளயு சிறப்பு விருந்தினர்களயு இன் முகத்தோட வரவேற்று அவுங்களுக்கு தேவையான வசதிகள செஞ்சு தரதுதா என்னோட முக்கிய வேலையா இருந்துச்சு சீட்டு முன்பதிவுல ஏது சிக்கல் இருந்தாலோ அல்லது அவுங்களுக்கு இருக்கையே கண்டுபிடிக்றதுல சிரம இருந்தாலொ அத உட
எக்கொ அடிக்குது சார்